ஹலோ வணக்கம்
ஹலோ வணக்கம் உங்க பின்னாடி எனக்கு சவுண்டு கேக்குது
செரி தோழி செரி தோழி இப்ப கேக்குதா
ஆ இப்போ இல்லல்ல எப்புடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்டாச்சு தோழி நீங்க
ஆ சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க இன்னக்கி
நா வந்து ரசோ ரசோ முட்ட
சேர் சேரி சாதம்
நா ரசோ சாதோ
சேர் சேரி செரி ம் ம்
நீங்க என்ன சாப்டீங்க
நா தோச மட்டன் கொழம்பு
ம்
அப்றோ கருவேப்புல சட்னி
ம்
ம் ம்
என்ன தோழி பண்றீங்க
ஆ ஒண்ணு பண்ல நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இன்னு தூங்கலையா நீங்க முழச்சுட்ருக்கீங்க
ஆமா தோழி இப்பதா வேல முடுச்சுட்டு வந்தே நானு
ஓ இன்னைக்கி ஏ ஏ எந்த ஊருக்கு பொய்ட்டு வந்தீங்க நீங்க
நா இன்னைக்கு வந்து ஸ்ரீபெரம்பத்தூர் வரையு போனே
ஓ செரி ஆ இன்னைக்கி எப்டி போச்சு உங்க வேல ரொம்ப நல்லப்படியா போச்சா இல்ல
ரொம்ப டென் ரொம்ப டென்ஷனா போச்சு தோழி
ரொம்ப டென்ஷனா ஏ ஏ உங்களுக்கு அப்புடி டென்ஷன்
இல்ல ஒரு ஒரு கம்பெனி ரொம்ப டிலே பண்றாங்க சாப்ட்டதே எத்தன மணி அஞ்சு மணிதா சாப்ட்டோ
அச்சோ ஆ
என்ன மா து
சேரி சேரி அதாவது நீங்க ப்ரொடக்க்ஷன் எடுத்துட்டு போயு உங்கள ரிலீவ் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுனு சொல்றீங்களா
ஆமா அந்த ப்ரஸஸ்லா பண்ற லேட் ஆயிடுச்சு உள்ள போறது எப்டி ரெண்டர மணி ஆயிச்சு ஒரு மணிக்கு போன
ம் அப்ப நீங்க வந்து நாங்க சாப்ட்டு வந்துடுறோ அப்றோ எடுக்கலான்னா சொல்ல முடியாதா
அதுலா சொல்ல முடியாது தோழி நம்ம அடுத்தடுத்து பாயிண்ட் இருக்குல அந்த பாயிண்ட்டு முடிக்கனு
புரியுது ம் இப்ப கால்ல எத்தன மணிக்கு சாப்ட்டீங்க
காலெல்லா சாப்பட மாட்ட தோழி
எப்பயுமே கால்ல சாப்பறது இல்லையா
இல்ல இல்ல
கப்பைஸ் கால்ல சாப்பிடலனா அது வயித்தில கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயி அல்சர் வரு இல்லையா
அதா தோழி ஒரு ரெண்டு டீ குடிக்கிறோ
ஆ
எ ரெண்டு வாட்டி சம்சா சாப்புற ஆவ்ள்தா அதே வயிறு ரொம்பிரு ஆ அதே போது தோழி
ஆ ஆ ஆ ஆமா இவ இவுங்க நீங்கலா வண்டி ஓட்டுறவங்க ஏ நறைய டீ குடிக்கிறீங்க
தூக்கோ வராது
அதுக்கு சுடுத் தண்ணி அந்த மாரிலா குடிச்சா தூக்கோ வராதுதான இல்ல டீ குடிச்சா மட்டுதா
நம்ம சாதா தண்ணி எத்துனு போனா சுடுத் தண்ணி போலதா இருக்குது தண்ணியே அப்டி இருக்து
ஆ
வெயில்ல அதுவு சுடுத் தண்ணி ஆய்டுது தண்ணி கூட
சேரி சேரி சேரி அ அப்போ நறைய அங்கங்கே டீ குடிப்பீங்க
ஆமா தோழி
ம் இப்ப டீ வந்து கடைக்கு கட மாறுல டேஸ்ட்டுல
ஆமா
ஒரு க் உங்களுக்கு தெரியுல்ல இந்த கடையில டீ நல்லா இருக்கு இந்த கடயில டீ நல்லா இருக்காது அப்படி பாத்து குடி ப்பிங்களா இல்ல எப்டி தோறையமா அப்படே குடிச்சிட்டு போவீங்களா
இல்ல நம்ம தெருஞ்சக்கடையில தா நிப்பாட்டுவோ
சேரி புது ஏரியாக்கு போனா தெரிஞ்ச கடனு இருக்க முடியாது இல்லையா
ஆமா தோழி
ம்
நம்ப ஒரு வாட்டி போய் குடுச்சுடோணா அங்க நல்லா இருந்துச்சா அங்க தா போவோ அந்த ரூட்ல போனா
சேரி சேரி சேரி ம் ம் டீ மட்டுதா குடுப்பீங்க சமோசா போண்டா பஜ்ஜி
அது வந்து கால்ல மட்டுதா பஜ்ஜிலா போண்டா இதுல்லா சாய்ந்தரத்தில்ல ஒரு டீ அவோள்தா
சரி சரி சரி
உம்
அப்றோ இன்னைக்கு வந்து எப்டி வெயில் ரொம்ப அடிச்சிச்சா
ரொம்போ வெயில்
ஒங்கூர்ல ட்ராபிக் எப்டி இன்னைக்கி ரொம்ப ஹெவி ட்ராபிக்கா இல்ல ஏனா இன்னைக்கு மண்டே எல்லா ஸ்கூல் காலேஜ் அது இது ஆஃபீஸ்ன்னு ஓடுவாங்க எப்டி இருந்துச்சு டிராபிக்கு
கர்ட்டா கோயம்பேட்ல மட்டு்ந்தா ட்ராபிக்
கோயம்பேட்ல மட்டு ட்ராபிக்கு
ஆமா
மத்த எடத்துலல்லா
பரவால
சேரி செரி செரி ஆ ஆ ஆ ஆ இப்ப கோயம்பேடு இல்லதானா பஸ் ஸ்டாண்ட் இப்ப கோயம்பேடு இல்ல
ஆமா
எடுத்துட்டாங்க
ஆமாமா
இப்போ கோயம்பேடு ஃபுல் மார்க்கெட் மட்டுந்தாங்களா
மார்க்கெட்லயு இருக்குது பஸ்ஸ்டாண்ட்ல கொஞ்சோ ஒது ஓரமா ஒதுகி வச்சருவாங்கன் நெனைக்குற ஒரு எத்துல
சேரி செர் ஆனா இப்போ பூந்தமல்லியா மாத்திருக்கறது
ம்
இல்ல என் இல்லல்ல இப்ப ஃபுல்லா அந்த பேருந்து இங்கருந்து மாத்தனது ஒரு ஏரியால மாத்துனாங்களே எந்த ஏரியா அது
தண்டாரபேட்டையா தண்டாரப்பேட் டு பூந்தமல்லி போகு தண்டாரபாண்டிலந்து
ப்போ தெரியல அத தெரியல ஆனா எதோ ஒரு எடோ மாத்திருக்காங்க ஆனா எந்த எடோன்தா தெரியல
நீங்க சொல்லிதா எனக்கே தெரிது மாறி மாத்திருக்காங்கன்ட்டு
இல்ல இப்போ வந்து இதுல இல்ல கோயம்பேட்ல இல்ல இல்லையா
ஆமா ஆமா இப்பதா மெட்ரோ வந்துச்சே இப்போ எவெ பஸ்ல போவா
மெட்ரோ அ அ நீ மெட்ரோல போயிருக்கீங்களா நா நா மெட்ரோல இன்னு போனதுல்ல ஆ நல்லாருக்குமா
சூப்பராகு
ஓ ஓ ஓ ஓ
பஸ்ல போறதே மெட்ரோல போய்லா
ஓக் அ காசு ரேட்டு ஜாஸ்தியா இல்ல சீப்பா
ம் நா உங்ளுக்கு எப்டி சொல்றது கோயம்பேட் டூ சென்ட்ரலுக்கே நாப்பர்வா
ஒரு ஒ ஆட்னரி பஸ்ல போனா எவ்ளவு ஆட்னரி இந்த ட்ரெயின்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனா எவ்ளவு மெட்ரோல போனா எவ்ளவு
எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வேணா ஒரு பத்து ரூவால முஞ்சிரு
ம் ஆனா எவ்ளோ நேரத்துல போவாங்க இருவது நிமிஷம் ஆகுமா
அ பத்து நிமிஷத்ல போய்லா பத்து பதினஞ்சு ஆமா பத்து பதினைஞ்சு நிமிஷத்ல போயிட்லா
ஓ அப்ப எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனாலு இருவது நிமிஷம் தானா இருவத்தஞ்சு நிமிஷம் வருமா
எலக்ட்ரிக் லைன்ல வந்து எப்டி சொல்றதுன்னா உங்களுக் பக்கத்து பக்கத்துலயே ஸ்டாப்பிங் வந்துட்து
ஆமா
இது கொஞ்ச லாங்கு ஸ்டாப்பிங்
ஓ ம் நல்லாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஆமா
பட் மெட்ரோல வந்து எந்த இந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கெல்லா வாய்ப்பில்ல நெறைய பேர் வந்து விழ்றது அந்த மாரில்லா எது மே இல்ல
அதுல்லா இல்ல தோழி
ஏன்னா இது கிரௌண்டு ஃப்ளோர்ல தா இருக்கு அப்டியே கட்டிர்றாங்க
ஆமா
ஆ சென்னைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா
சூப்பரா இருக்குது
ஆ செரி செரி நல்லா என்ஜாய் பண்றீங்க மெட்ரோ வந்தவொன்னே
நா ஃபஸ்ட்டு வேலையில போம்போது அந் அதுலதா போயிருந்த மெட்ரோலதா
ம் எங்க சென்னையிலேவா
ஆமா சென்னையிலே
மெட்ரோ இப்ப தான போட்டாங்க என்ன ஒரு வருஷ ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டாங்களா
எங்க வீட்டாண்ட வந்து எப்டி சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினால்லயே ஆரம்பிச்சிட்டாங்க
ஆ அந்த திட்ட ஸ்டார்ட் பண்ட்டாங்க
ஆமா
ம் அது எப்போ முடிச்சாங்க
முச்சது வந்து ர ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலா ஒரு ஒருனா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயோ இருவதுலயோ முடிஸ்ட்டாங்க
சேர் சேரி சேரி
நம்ம வீட்டான்டலருந்து மேல போவு எங்க வீட்டான்டலருந்து மேல போவு ஆ டோல்கேட் தாண்டி டோன்ல போயிடு
ம்
ம்
சேரி சேரி எப்டி உங்க வீட்ட சுத்தி நெறைய வீடு இருக்கா இல்ல கொஞ்ச வீடுதா இருக்கா
இல்ல சுத்தி வீடுங்கதா
ஆ ஏ அந்த படத்துல காமிப்பாங்களே வட சென்னை மாரி அந்த மாரி இருக்குமா
ஆமா ஆமா
அப்பாவோ அந்த ஃபிளாட்டு வீடு அப்புற பசங்க வெளையாடிட்டே இருப்பாங்க அந்த மாரி இருக்குமா
ஆ இருக்கு இருக்கு தோழி
ம் மோஸ்ட்லி சென்னைல எல்லா ஏரியாவு அப்டிதா இருக்கு பிஸியா
ஆமா ஆமா
ம்
ஏ உங்க ஏரியால அந்த மாரிலா இல்லையா
இல்ல அந்த மாரி இல்ல இருக்கு ம் இது என்ன சொல்றது அங்க குடியிருப்பு வந்து கொஞ்சொ கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட இருக்கு இல்லையா
ஆமா
ஆனா இங்க அப்டி கிட்ட ரொம்ப கிட்டக்கிட்ட இருக்காது இருக்கு கொஞ்சொ கேப் இருக்கு அந்த மாரி சொல்ற
ஓ அப்டியா தோழி
ஆ அப்றோ அப்றோ நெறைய மொட்ட மாடி மேலல்லா வீடுங்கல்லா இருக்கு
ஆமா
ஆமா அந்த மாரி நா இருக்குற ஏரியால இல்ல மத்த ஏரியால இருக்கு
ஓ அப்டியா தோழி
ம் இப்ப எங்க ஊர் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் அங்க அந்த மாரி நா பாத்ருக்க வட சென்னைல இருக்குற மாரி ஏரியா இருக்கு அந்த மாரி ஏரியா இருக்கு உங்ளுக்கு எப்டி அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறதெல்லா ரொம்ப சவுண்ட் போடுறதெல்லா பிடிக்குமா இல்ல அமைதியா இருக்கணு ஸ்ட்ரீட்டு அப்டி இருக்கு அப்டி
கலகலப்பு இருந்தாதா சூப்பரா இருக்கு
ஆமா உண்ம அதுதா அப்போதா திருடங் கூட வரமாட்டா
ஆமா
ஆனா சென்னைல சில எடத்து அப்பார்ட்மெண்ட்ஸ்ல்லா ஆ வந்து ஆ ரொம்ப மோசமா இருக்குல்ல பக்கத்து வீட்ல யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது
ஆமா அவங்க யாரயு இப்ப அக்கப்பக்கோ யாருக்கிட்டயு பேச மாட்டாங்க வீட்டுக்குள்ள வீட்டுக் குல்லையே இருப்பாங்க மூடி அந்த மாரிதா இருப்பாங்க சில பேருங்க சில பேரு பேசுறவங்க இருப்பாங்க அக்கத்து பக்கத்துல பேசுறவங்க அந்த மாரில இருப்பாங்க
இப்ப இந்த மாரி இருந்தா வேறு ஆப்ஷனே இல்ல அவங்க பேசி தான ஆகணு வந்து தான ஆகணு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துதான ஆகணு ஆ இப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்னா கதவு க்ளோஸ்லயே இருக்கு ஆ போய் கதவு தட்டி பேசலா வாங்க பழகலா வாங்க நா சொல்ல முடியு
அதெல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சில பேரு வந்து இது பா பாப் ஆ சரிங்க ங்க எப்டி எந்த ஆளுங்க அந்த மாரிலா பாப்பாங்க
அதெல்லா எங்க நேரொ இருக்கு பாக்குறதுக்கு ம்
ரிச் ஆனவங்கலா எப்டி சொல்லுது நம்ம லோக் கொஞ்ச லோக்கலா இருக்குறவங்க கிட்ட பேச மாட்டாய்ங்க
ஆ
அந்த மாதிரிலா இருக்கு
எல்லாரு மனுஷங்க தானே
எல்லா மனுஷங்க தா அது வேர பணோ இருக்கவங்க அந்த அந்த மாரி மாறாய்ங்க
நீங்க எப்டி அப்டிதா பாப்பீங்களா இல்ல நீங்க எல்லார்கிட்டயு நல்லா பழகுவிங்ளா
அல்லார்கிட்டயு பழகுவ தோழி
ஆம நாங்களுமே அப்டிதா எல்லாரு மனுஷ சங்க தா எல்லார் ரத்தமு செவப்பு கலர்ல தா இருக்கு
ஆமா
அதனால வந்து எல்லாரு எல்லார்ட்டையுமே நல்லா பழகுவோ அவ்ளவுதா ம்
நால பிண்ண பக்கத்து வீட்டு இருக்கவங்க தா நம்மள ஹெல்ப் பண்ணுவாங்க
உண்ம அதுதா இப்ப இப்ப பசங்க வெளிய வெளையான்னா கூட யாராச்சு ஒருத்தர் பாப்பாங்க தெருல இருந்தா பாப்பாங்க ஒருத்தர் கண்காணிப்பாங்க சொல்லுவாங்க பண்ணுவாங்க இதே யாருமே இல்லன்னா பசங்க
ம்
நீங்க போனாலு தெரியாது யார்ணா கடத்திட்டு போனாலு தெரியாது
ஆமா தொழி
ஆம்